ஆ சொல்லுங்க
ஆ கேக்குதா
ஆ கேக்குது
ஆ எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கிங்க
ஆ நல்லாருக்கே என்ன பண்ணி ஒண்ணு இல்ல சும்மாதா ஒக்காந்திட்ருக்கே நீங்க
நானு சும்மாதா இருக்கே
ம் ம் ஆ மதியானோ முடிஞ்சது
ஓகே ஆ சாப்ட்டாச்சு மதியோ சாப்டோ பிரியாணி
பிரியாணி என்ன பிரியாணி
சிக்கன்‌தா
ஹோட்டலா வீட்ல சமச்சதா
ஓட்டல் ஓட்டல்
ஓட்டலா ஓகே ஓகே
என்ன பண்றிங்க இல்லங்க நா அவுஸ் ஒய்ஃபுதா
ஓகே
நீங்க என்ன பண்றீங்க
க்கா நா காலேஜூ முச்சுட்டேருக்கே ஒர்க்குக்கு வெய்ட்டிங் பண்ட்டு
ஓகே ஒகே இன்ட்ர்வியூ லா போய்ட்டு வந்தீங்ளா
ஆ இன்டர்வியூ போய்ட்டுதா வந்தோ செட்டாகல ஒர்க்கு
ஓகேங்க
தவள குமாரு அதா சகோதரி எ பேர்
வேற என்னா ஜாப் பண்ணிட்ருக்கீங்ளா பார்ட் டைமா
இல்லெல்ல ஃபோட்டோக்ராஃபி எடிட்டிங் அதா வீட்லந்தே ஃபீ லேன்சிங்கா பண்லான் இருக்கே
ஓகே
ஒங்க வீடியோ மட்டு பண்ணி தருவோ யார்னா கேட்டாங்கனா தெரிஞ்சோங்க
ஆ ஓகே
ஸ்டூடியோல ஒர்க் பண்றோங்க அந்த மாரி ஒர்க் போகணு இதுகப்றோ ஸ்டூடியோவுக்கு தா கொஞ்ச நாள் அசிஸ்டண்ட்டா ஒர்க் பண்ணாதா நம்மளுக்கு அந்த ஃபீல்டு தெரியு அத பத்தி
ஓகே ஓகே ஃபோட்டோகிராபி இண்டஸ்ட்ரில இருக்கீங்ளா நீங்க
ஆமாமா ஆமா விஷுவல் கம்யூனிகேஷன் முச்சுருக்கே
ஆ
அது அந்த ஃபீல்டு தா நம்ம ஃபோட்டோகிராஃபி எடிட்டிங்கு சினிமா ஃபீல்டு அந்த மேரி
ஓ சினிமா ஃபீல்டுலியா ஓகே ஓகே
ஆமா
மேரேஜ்க்லா போய் வீடியோ எடுக்குறது ஃபோட்டோ எடுக்குறது
ஆ நம்ம இதுவரைக்கு போனது இல்ல அதா நம்ம நம்ம வே ப்ரீ வெட்டிங் ஷூட்டு எல்லாமே போயிருக்கா நாங்க இப்போதைக்கி ஸ்டார்டிங்ன்றதுனால தனியா ஃப்ரெண்ட்ஸ வச்சி ஃபோட்டோ எடுத்து தெரிஞ்சவங்களுக் அந்த மாரி எட்த்து குட்த்துட்ருக்கோ இன்னு ஒர்க்கா அப்டி பேசிக்கா போல ஒர்க் சம்பந்தமா ம் பேசிக்கா பண்றோ அப்டே இதுக்கப்பறந்தா கொஞ்சோ ஆரம்பின்னு லைட்ஸ்லா வாங்கிட் கேமரா
ம் ம்
வாங்கிட்டுதா பண்
இதலலா நல்லா ஸ்கோப் இருக்கா இந்தலா படிச்சி இதலா வேலைக் போறதல்ல
இதுல வந்து ஸ்கில்லுதா மெயினு நம்ம படிக்கிறது அந்த ஸ்கோர்ஸ் முடிக்கிறத விட ஸ்கில்லு இருந்தா நம்ம நல்லா சம்பாதிக்கலா இந்த ஃபீல்ட பொறுத்த வரி ஒரு டிகிரி அதே மாரி டிகிரி முடி ச்சில்லா அது டிகிரி விஷ்வல் கம்யூனிகேஷன்றது
ம்
ஃபஸ்ட்லா வந்து டிகிரி இல்ல கோர்ஸா இருந்துச்சு ஒரு சிக்ஸ் மந்த் கோர்ஸ் மரி இப்ப ஒரு டிகிரியா மாத்திட்டாங்க அது நம்முளுக்கு அதுவு ஒரு பெஸ்ட்டு அதுனால எடுத்து பண்ணது
சேரி சேரி ம் லாஸ்ட்டா எங்க போனீங்க ட்ரிப்புக்கு எங்க போனீங்ளா வெளிய
ட்ரிப்பு ட்ரிப்பு இந்த வர்ஷோ போகணு வர்ஷோ வர்ஷோ போவோ நாங்க பசங்க எல்லா இந்த வர்ஷோ ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன் பிளான் பண்ணிருக்கோ
ஓகே ஓகே
எப்பவு இருவ இருவத்தஞ்சு பேர் வேன்ல தா போவோ இது கேரளா போறோ
கேரளாவா இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்ளா ஆ ஓகே ஓகே இல்ல இதுக்கு முன்னாடி கேரளா போயிருக்கீங்களான்னு கேட்டே
ஆ இ த்ரீ இயர்ஸா போயிட்டு இருக்கோ இது ஃபோர் இயர் நாலாவது வர்ஷோ இது
ஆ
பசங்கலா ஒரு இருவத்தஞ்சு பேரு போவோ
ம் கேரளால எங்கெல்லா பாத்ருக்கீங்க
கேரளால வயநாடு மூணார்
ம்
அப்றோ வாகமான்
ம்
ம் போயிட்டோ எல்லாம் மெய்னான டூரிஸ்ட் பிளேஸ் எல்லா போயிட்டோ இப்ப இந்த ஆலப்புழா போனது இல்ல
ஆ
இந்த வர்ஷோ அங்க பிளான் பண்ணிருக்கோ ஆலப்புழா
ம் ஓகே நல்லாருக்கு ஆழப்புழா
ஆ போனது இல்ல ஃபஸ்ட் டைம் இதா ஆனா அங்க கிளைமேட் வந்து நம்ம கிளைமேட் டு மேரி இருக்கு வெயிலு அதா அங்க மத்தபடி போட்டு ஜாலியாகு ஒரு டைம் எப்டி இருக்குன்னு பாக்கனுன்றது
அதா போட்லயே ஸ்டே பண்றது நல்லா இருக்கு ஒரு நைட்டு ஒரு டே ஃபுல்லாவே
ஆமா ஆமா நீங்க போயிருக்கீங்களா
ஆ நா ஒரு மூணு வாட்டி போயிருக்க
ம் ம் எப்டி ஜாலியா இருந்துச்சா
ஆ ரொம்ப ஜாலியா இருந்தது ஃபேமிலிஸோட போனோல நல்லா ஜாலியா இருந்தது போட்ல இருக்குற மாரியே இருக்காத் நம்ம ஒரு வீட்டுல இருக்கிற மாரிதா இருக்கும் வெளியே வந்து பாத்தாதா நம்ம ஒரு போட்ல நிக்கிற மாரி இருக்கும்
ம் நைட்டு அங்யேதா டவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்க ஒரு போட்டிங்கா
போட்டிங் தா ஆனா நைட்டில் மட் ஆமா ஒன் டே கணக்கு தா
ஆஹ்
உம் ஒன் டே இல்ல டுவல் ஹவர்ஸ் நெனைக்கிற டுவல் ஹார்ஸ் கணக்குனு நெனைக்கிற அது நைட்ல வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு எல்லாமே தந்துருவாங்க சாப்பாடு டீ காபி எல்லாமே உள்ளதா ஆ நெறைய ரூம்ஸ் இருக்கு உங்களுக்கு ஏத்த உங்களுக்கு கா பட்ஜெட்க்கு ஏத்த மாரி போட் கெடைக்கும உங்களுக்கு கம்மி பட்ஜெட்னா கொஞ்ச டாம பெசிலிட்டி கம்மியா இருக்கு பட்ஜெட் ஜாஸ்தியானா பெசிலிட்டி சூப்பரா இருக்கு உங்களுக்கு
நாங்க ரெண்டு போட்டு எடுக்குற மாரி இருக்குன்னு சொன்னாங்க இருவத்தஞ்சி பேர் போறோ
ஒரே போட்டு எடுத்துக்கலாமே நல்லா பெரிய போட்டாவே
அது தெரியல பிளான் எப்டி பண்றாங்கனு
ஏனா நீங்க தனித்தனியா இருந்தா நீங்க எப்டி என்ஜாய் பண்ண முடியு ஒன்னா இருந்தா தானே என்ஜாய் பண்ண முடியு
ஆமாமா அதுதா பிளான் பண்ணோ இதுக்க அப்பற தா இப்ப புக் பண்ணோ வேனு
ம்
இதுக்கப்பற தா எல்லா பண்ணு
ஓகே ஓகே
நாங்க சீட்டு புடிச்சிப்போ பசங்க எல்லா சேந்து
ஆஹ்
மந்த்லி ஐநூறு ரூபா அந்த மாரி கட்டி
உம்
போவோ நாங்க எப்பயுமே வருஷோ வருஷோ அப்டித்தா போறோ
ஓஹோ இதுக்காகவே சீட்டு புடிச்சி ஆ இது ஒரு இது உங்களுக்கு
ஆமா ஸ்டார்டிங்ல அப்பதா லாஸ்ட் டைம்ல எல்லாராலயு வர முடியாதுல்ல ஸ்டார்டிங்லந்தே மந்த் மாசத்துக்கு ஐநூறுவனா எல்லாருக்கு அது கொஞ்சோ ஈஸியா தெரியு ஒரே அடியா ஐயா ஆறாயிர் ரூபா அப்டி கேட்டா எல்லாருக்கு கஷ்டமா இருக்கு
ஓ தருவாங்களா எல்லாரு மாச மாசோ காசு கேட்டா தந்துருவாங்களா
பக்கத்துலதா பக்கத்து பக்கத்து வீடுதா எல்லா பிரதர்ஸ் தா மந்த்லி ஐநூறு ரூபா இந்த ஒ பத்தா தேதில்லா எல்லா தந்துருவாங்க
ஆஹ் ஓகே ஓகே
அப்புறோ அத நாங்க வட்டிக்கு வுடுவோ நாங்களே வட்டிக்கு எடுப்போ அவங்கவுங்ளுக்கு யாரு தேவப்படுதோ வட்டி கட்டி அந்த காசுல்லா ஒரு போன வர்ஷோ ஒரு ஒன்ற லட்சோ வந்தது ஒண்ணு ஆ ஐம்பத்தஞ்சு வந்தது அத வச்சு ஒரு நால் நாள் ஸ்டே பண்ணோ
ஆ
அப்டியே ஒரு நால் நாள் சாப்பாடு எல்லாமே அதுலதா நம்ளுக்கு எந்த காசு எத்துனு போற வேல இல்ல அங் கட்டிட்டா அவ்ள தா
ஓ ஓகே ஓகே
நம்ம ஒன்லி பேக் எட்த்துனு போனா போது ட்ரெஸ்
ஃபேம்லிஸ்ஸோட எங்க போய்ருக்கீங்க ஃபேம்லியோட
ஃபேம்லியோட ஒர் டைம் கோவில் டூர் போயிருக்கே அந்த ஒன் டே பஸ்ஸுல
எங்க கோவிலுக்கா
ஆமா
ஓகே ஓகே
நறைய கோவிலுக்கல்லா போவாங்கல ஒன்டே மாரி பஸ்ஸுல
ஓகே ஓகே அந்த மாரியா
அந்த மாரிதா ஃபேம்லியோட அதிகமா எங்கயு போனதில்ல
ஆ ஏ ஃபேம்லிஸ்ஸோட போறதுக்கு ஒங் புடிக்காதா இல்ல எப்டி
புடிக்காதில்ல நம்மளுக்கு புடிக்கு ஆனா வீட்லருக்கோங்கல அதுக்கு ஏத்த மாரி அவுங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட்ல்லா இல்ல பெருசா
ஓ ஓகே ஓகே
அவுங்க அப்டியே நார்மலா அவுங்க அதெல்லா பெரு டூர்ல்லா பத்தி சொல்ல மாட்டாங்க
ஆ வேற எங்கல்லா போய்ருக்கீங்க கேர்ளா தவிர்த்து
கேர்ளா கொடைக்கானல்
ம்
மகாராஷ்ட்ரா ப்ளான் பண்ணிருந்தோ கேன்சல் ஆயிர்ச்சு இப்ப ரீசெண்ட்டா
ஓகே
ட்ரெய்ன்ல போலான்ட்டு காலேஜ் பசங்கெல்லா
ஆ ஆ
ஐயாயிரூவா பட்ஜெட் சொன்னானுங்க ஒ ஒன் ஒன் ற நாள் ஆகுன் சொன்னாங்க ட்ரெயின்ல போறதுக்கு மட்டு
ஆமா
மகாராஷ்ட்ரால மத்தேரன்ற ப்ளேஸ் போல ஃபால்ஸ் பாக்கது மத்தேரன்
மத்தேரன் ஓகே ஓகே நா போனதில்ல ம் ம்
அது வந்து ஃபால்ஸ் கீழ போய்ட்டு ரிட்டன் மேல காத்துல வர மாரி பாத்திருப்பீங்க வீடியோல்லா
ஓ அந்த மாரி ஓகே பாத்துருக்கே பாத்துருக்கே அந்த காத்துலே அப்டியே மேல வந்து மேல வர மாரிருக்கு
போகலானா கேன்சல் ஆயிர்ச்சு மறுப்டியு ப்ளான் பண்ணண்
ஆ டெல்லி சைடு போய்ருக்கீங்களா
இல்லெல்ல டெல்லி சைடுல்லா போனதில்ல போணுதா ப்ளான் இருக்கு எல்லாமே போணு இதுக்கப்றோ தா ஒண்ணு ஒண்ணா
ம் சேர்
திருப்பதி தா போவோ நாங்க அப்றோ டூர்ன்னு பாத்தா ஃபேம்லியோட திருப்பதி போயிருக்கோ அதில்லாம நாங்க நடப்பயணோ போவோ இப்ப எங்க ஊர்ல இருந்து திருப்பதிக்கி
நடப் பயணோ நடந்தே போவீங்ளா திருப்பதி வரைக்கு
ஆமா ஆமா
எங்கையு பஸ்ல போறது அந்த மாரில்லா இருக்
அந்த மாரில்லா இருக்காது அது இப்ப ரீசன்ட் நாங்க இது பன்னெண்டு வருஷமா போறாங்க நா ஒரு ஏழு வருஷமா போயிருக்கே
நடந்தேனா எத்தன நாள் ஆகு போறதுக் துக்கு நீங்க
கரெக்டா சிக்ஸ் டேஸ் ஆவு ஆறு நாள் ஆகு
ஆ ஏ தூங்குறதெல்லா எங்க தூங்குவீங்க
நம்ம வந்து இங்க வந்து கெளம்புர்னா காலையில எல்லாருக்கு சாப்பாடு அந்த பத்திரிக்கே முன்னாடியே அடிச்சு குடுத் துருவாங்க
ஓகே
அதுல அங்கங்க யார் யாரு இங்க சாப்பாடு பண்ணணு நம்ம ஊர் ஆளுங்களே அவுங்களே ஸ்பான்சர் பண்ணுவாங்க
ஓகே
அந்த அந்த ப்ளேஸ் நம்மளுக்கு தெரியு நம்ம வருஷ வருஷோ போறோல்ல அங்கங்க இந்த கோயில்ல எப்ப கால சாப்பாடு மதிய சாப்பாடுட்டு நாங்க முன்னாடியே போய்டுவோ நைட்டு வந்து கோவில் நல்ல பெரிய மண்டவ மாரி இருக்குற மாரி எடமா புக் பண்றோ முன்னாடி
ஓகே ஓகே
வர்ஷா வருஷோ சோ போன் அட்ச்சு கால் பண்ணக சொல்லிருவாங்க அட்வான்ஸ் போட்டுவாங்க நாங்க நைட்டு போய் ஸ்டே பண்ணிப்போ
ம் ம் அப்டியா
ஆ அததுக்கு நம்மளுக்கு எந்த செலவு இல்ல இங்க நம்மளுக்கு திரும்பி ரிட்டன் வர செலவு மட்டுந்தா
நீங்க இப்ப போறீங்களே கொஞ்ச லேட் ஆனவோ அதல்லா சாப்பாட்லா எப்டி கெடைக்கு கொஞ்ச லேட் ஆயிடுச்சு நீங்க நடக்க போறோம் போது கொஞ்சோ
அது எல்லாம் கரெக்டா நடந்துருவாங்க அப்டி இல்லன்னா சின்ன பசங்க வர்றவுங்கல்லா லிப்ட்டு போட்டு போயிடுவானுங்க
ஓகே ஓகே
இப்ப அந்த சாப்பாடு எடோ பெரியவுங்க ரொம்ப வயசானவுங்கலா அவுங்களுக்கு ஒரு இந்த டெம்போ வரு அதுல வந்து பஜன எல்லாமே இருக்கு அவுங்க அதுல வந்துருவாங்க இப்ப நாங்கல்லா நடந் ப்போ எல்லாருமே இப்ப ரொம்ப சின்ன பசங்க அவனுங்க எங்களுக்கு தெரியாம அந்த மாரி லிப்ட்டு போ நானும் போயிருக்கே ஒரு ஃபர்ஸ்ட்டு வருஷல்லா நடக்க முடியலன்டு இப்பல்லா ஃபுல்லா நடந்து போய் ஆகனுன்ட்டு போவோ நடந்து
வரம் போது வந்துர்லா வண்டில
ஆ வரம்போது வந்து
ஆ ஓகே ஓகே போகும்போது மட்டுந்தா நடந்தோ
போகும்போது மட்டு நடந்து போகணும்
செரி செரி நா பாத்துருக்கே ஒரு வாட் ட்டி பழனி சைடு போகும்போது எல்லா நடந்து போறோ அப்டியே கால்ல செருப்பு கூட இல்லாம போவாங்க
அது பழனிக்கு போயிருப்பாங்க
ஓ அதுல கால்ல செருப்பு போடக்கூடதா அப்போ
அப்டிலா இல்ல நாங்க போற வழியில்லா காட்டு குள்ளலா நடப்போ ஃபுல்லா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஃபுல்லா ரோடு எதுவுமே இருக்காது அந்த மாரி எடத்துல நாங்க போனு நம்ம வந்து இங்கெருந்து ஒரு எப்பையுமே வர்ஷா வர்ஷோ ஒரு ஏழு கிலோமீட்டர் வரைக்கு அந்த கால்ல சாப்பாடு வெரிக்கு செருப் போடாம நடப்பாங்க அங்க இருந்து எல்லா செ ப்பலு போட்டுப்பாங்க அதுக்கப்புறோ ஃபுல்லா செப்பல் தா
ஓகே ஓகே இல்ல நா பாக்கும்போதெல்லா யாரு கால்ல
அது நம்ம மே மந்த்த் போவோ நாங்க வெயிலு அது முள்ளு காட்டு உள்ளதா அதிகமா நடக்கற்து குறுக்கு வழிதா அதனால நம்ம செருப் போடாம்லா போக முடியாது
ஆ ஓகே ஓகே வழில்லா தெரியுமா உங்களுக்
ஆ தனியாவே போவ இப்ப நா நா எங்கூட ஒரு நாலு பேர இட்ன்னு போவோ புதுசா வந்தா கூடோ ஏன்னா நம்ம பழகிடுச்சு போய் போயி எல்லா மேப்பிருக்கு அதே மாரி இப்ப கால்ல சாப்பிட போய் முன்னாடியே போறவங்க லொகேஷன் போட்ருவாங்க அந்த மேரி ஹலோ ஹலோ